கம் தோழி கேக்குதுங்ளா
அ வணக்கம் தோழி உங்களுக் கேக்குதா
ஆ கேக்குது தோழி நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்க தோழி நீங்க எப்டி இர்க்கீங்க
ஆ நல்லாருக்கே தொல்லி உங்ளுக்கு புடுச்ச உணவு வகைகள் பத்தி நம்ம தொடர்ந்து பேசுவோமா இன்னக்கி
ஆ பேஸ்வோ தோழி
ம் சொல்லுங்க தோழி உங்ளுக்கு எந்த உணவு நீங்க விரும்பி சமைப்பீங்க என்ன வகையான உணவுகள் உங்களுக்கு பிடிக்கு
எனுக்கு வந்து தயிர் சாதமு அப்புறோ உருளக்கெழங்கு ஃப்ரையு ரொம்ப புடிக்கு வருத்த ஊர்லகலங்கு அதுக்கப் அதுக்கப்புற வந்து எனக்கு அதிகமா புடிச்சதுனா ஃப்ரைட் ரைஸ் புடிக்கு ரொம்ப
செரிங்க தோழி செரிங் செரிங்க
அத வந்து நாங்க கடைல வாங்கி சாப்புட மாட்டோ நாங்க வீட்லியே செஞ்சி சுத்தமான மொறையில் செஞ்சு சாப்புடுவோ
அ ஒ ரொம்ப நல்லது தோழி நல்லது நம்ம சாப்ற உணவு வகைகள்ல வந் து அ மாவச்சத்து தா அதிகமா இருக்கு நம்ம எப்போமே சாப்புற்ற உணவு வகைகள்ல நீ ச்யமா ஒரு பங்கு வந்து புதச்சத்து ஒரு பங்கு வந்து நார்ச்சத்து ஒரு பங்கு வந்து மாவுச்சத்து இருக் க்ற மாரி நம்ம பாத்துக்கிட்டோ அப்டினா நம்ம அவ்ளுடைய உடலு வந் ஆரோக்யமா இருக்கு நம்டிய ஏ டை கூடவோ குறையவோ வந் து செய்யாது தோழி இப்ப நம்ம பாத்தோ அப்டினா ம் சொல்லுங்க
ஆனால் இப்ப இருக்க நம்போ நம்ப இருக்குற இதுவுல வந் ஒடல் எடை கூடறதுதா ரொம்ப அதிகமா இருக்குற தோழி நம் சாப்பிடமூர் மருந் உணவே மருந்து மருந்தே உணவாயிடுத்து இப்பெல்லா
நிச்யமா தோழி நிச்யமா நம்ம ஆரோக்யமான உணவுகள்ல வந்து நம்ம கவன செலுத்துணோனாலே நீ நிச்சயமா நம்மளுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல வந் து பாத்தீங்கன்னா ஒரு பங்கு புரதச்சத்து நம்ம வே ரு சாதோ குழம்பு அப்டி மட்டு சாப் பிடாம அதுல நிச்சயமா ஒரு பங்கு காய்கறிகள் அல்லது கீரைகள் அல்லது சோயா பீன்ஸ் அல்லது மு ட்டை அந்த மாதிரி வந்து நம்ம சாப் பிடற உணவுல நிச்சயோ ஒரு பங்கு அதையு சேத்திக்கிட்டோ அப்டினா ஆஹ் நம்மமுடைய உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்கு மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளு வந்து நிச்சயமா
கொறயு உம் கண்டிப்பா கண்டிப்பா தோழி
உம் உங்களுக்கு படிப்புல ஆ அஹ் ஆர்வம் இருக்கா?
ஆம் நெறயா ஆர்வம் இருக்கிறது எனக்கு படிப்புனா
ஓ செரி சேரி தோழி உங்களுடைய ஓய்வு நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களு டைய பொழுதுபோக்கு எல்லா என்ன?
நான் வந்து வீட்டில் உள்ள வேலைகளை செய்வேன் பா எனக்கு பிடித்த பாடல்களை கேட்பேன் எ ப்பயாவது நாவல்களை படிப்பேன்.
செரிங்க தோழி உங்க குடும்பத்துல எவ்ளோ உறுப்பினர்கள் இருக்காங்க?
என் குடும்பத்தில் ஆறு உறுப்பினர்கள் இருக்கிறோம்.
ஓ செரி சேரிங்க தோழி சமையல் எல்லா நீங்கதா செய்வீங்களா இல்ல அம்மா செய்வாங்களா?
இல்ல இல்ல நான் தா செய்வேன் தோழி.
ஆஹ் செரிங்க தோழி. மி்க்க மகிழ்ச்சி எங்க வீட் ட்ல வந்து மூன்று உறுப்பினர்கள். நா என்னுடைய கணவ ர் என்னுடைய மகன் என்னோட பொழுதுபோக்குன் பாத்தீங்கன்னா நான் வந்து பு த்தகம் வாசிப்ப அல்ல து ஆஹ் புத்தகத்துல வரக்கூடிய கவிதை அல்லது கட்டுரைக்கு வந்து விமர்சனங்கள் எழுதுவாங்கல்ல அந்த அந்த மா திரி நெறைய கடிதங்கள் எழதி புத்தகங்கள் க்கு வந்து அனுப் ப்புவே
ஆஹ்
போக என்னுடைய ஓய்வு நேரத்துல வந்து கவிதை அல்லது பாடல்கள் வந்து எழுதுறது வந்து எனக்கு ரொம்ப புடிக்கோ அதுல வந் து கொஞ்சமா ஆர்வம் வந்து ஜாஸ்தி தோழி சோ என்னுடைய பொழுது போக்குங்கறது ஆஹ் மிக குறைவுதா ஏன்னா நெறைய உம் நமக்கே தெரியு பெண்களுக்கு நெறைய வேலைகள் தா வந்து எப்பவுமே இருக்கோ அதுக்கு மத்தியில கெடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்கள நா இந்த மாதிரி பயனுள்ளதா மாத்திக்குவே தோழி
ஓ சரிங்க சரிங்க தோழி நா கூட கொஞ்ச நாளா கூட எல்லா போட்டுட்டு இருந்தே அப்புற அப்புறோ எனக்கு எம்பராய்டர் போடுவாங்கல்ல அது அது எனக்கு ரொம்ப புடிக்கோ கலர் கலர்நூல்ல போட்ற போட்றது அது வந்து நா ஸ்கூல் படிக்கும் போதுல இருந்து ஒரு சப்ஜெக்டா கத்துகுனோங்க அத
ஓ சேரி சேரிங்க தோழி
அதுல இந்து எனக்கு அது ரொம்ப புடிக்கும் எதனா ட்ரெஸ்ல போடணு அப்டில்லா நா நெனைப்பே
அஹம் உஹம்
அதுக்கப்புறோ தலக்கானி செய்வே நானே
ஓ சேரி சேரிங்க தோழி
எல்லாமே ரெடி பண்ணுவே அதுக்கப்புறௌ எனக் யாருக்காச்சி தல வாறதுக்கு ரொம்ப புடிக்கும் மாடல் மாடலா தல வாறுவே
ஓ ஓகே ஓகேங்க சந்தோஷோ
எயா எதனா கொழந்தைங்கலு இருந்தா அவுங்களுக்கு மேக்கப் பண்ணி விட்றது எனக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கோ
ஓ ஓ ஓ அழகு கலையில ஆர்வோ ஜாஸ்தியா உங்களுக்கு
ஆஹ்
ஆஹ் அவ்ளோதா தோழி நமக்கு என்ன திறம நமக்கு கடவுள் குடுத்திருக்காரோ அத வெச்சு அதுல நம்மளால எவ்வளோ முன்னேற முடியு போ முன்னேரி போயிட்டே இருக்க வேண்டிதா அதே அ அளவுல நின்ற கூடாது இப்ப நமக்கு அழகு கலையில நமக்கு தெரியும் அப்டின்னா நிச்சயமா அதுல ஓய்வு நேரங்கள்ல நம்ம அடுத்தடுத்து என்ன கத்துக்கலா அப்டிங்கிற மாரி நெனைச்சு நம்ம கத்துக்கலா நா வந்து என்னுடைய மகனுக்கு அதுதா சொல்லி தருவேன் அவனுக்கு வந்து ஓவியம் வரையுறதுல ஆர்வோ ஜாஸ்தி அதுக்கப் பறம் சதுரங்கம் விளையாடுவாரு ஆ அது நிச்சயமா தோழி சமூக வலைதளங்கள்ல இப்பதா நமக்கு நெறையா காணொலிகள் வருதுல்ல அத பாத்து நம்ம அப்பறோ இப்டியே நம் டைய திறமைகள வந்து மேம்படுத்திக்கிட்டம்னா நிச்சயமா அது வந்து நமக் க்கு நல்லதொரு வாய்ப்ப வந்து எதிர்காலத்துல ஏற்படுத்தி குடுக்கும் தோழி
நிச்சயோ தோழி அது மட்டுமில்லாம போன் நம்ம வந்து அப்டியே நம்மளுக்கு விளையாட்டுக்கு ஆல் இல்லனாலு போன்ல கூடோ விளையாட்டு வருது எழுத்து கண்டுபிடிக்கிற மாரி அப்பறோ ஃஆப் ஒரு ஒரு இது தந்து நாலு நாலு இது தருவாங்க அதுல வந்து ஒண்ணு நம்ம கண்டுபுடிக்கிற மாரி அந்த மாரில்லா வந்துச்சு இப்ப
ஆ ஆ நிச் நிச்சயமா நிச்சயமா
அந்த விளையாட்டு விளையாடுவோ நாங்க
ஓ செரிங்க தோழி செரிங்க
அதுக்கப்பறம் மருதானியு நானு போடுவே எல்லாருக்கு எங்க வீட்ல எதனா ஃபெக்ஸ்ட்டிவல் ப்ப ஆ
திருவிழாக்கள் வந்துச்சுன்னா போட்டு விடுவீங்களோ நிச்சயமா நிச்சயமா அப்ப நீங்க அது தொடர்பான விஷயங்களே வந்து உங்களுக் நெறையா நல்ல விஷ் ங்கள் வருது அந்த அழகுக்கலை இதுல அத வந்து நீங்க அப்டியே உங் குல வந்து மெருகேற்றிக்கெங்க நெறையா அது தொடர்பா படிச்சு அதவே வந்து நீங்க ஒரு தொழில் வாய்ப்பா பயன்படுத் திக்லா இப்ப மருதாணி போட்டு விடுறது அந்த மாதிரி வந்து ஆ ஆரம்ப காலத்துல இலவசமா பண்ணுனாலும் தொடர்ந்து நம்ம அது இலவசமா பண்ண முடியாதுல்ல அப்ப அத வந்து நீங்க ஒரு சிறு தொழிலா வந்து எடுத்து பண்ணும் போது நீங்க இன்னொன்னு நெறையா கத்துக்குவீங்க நா வந்து அப்டிதா பண்ணுவே எனக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப புடிக்கு ஆஹ் அதனால நா நா பள்ளி ஆசிரியரா பத்தாண்டு காலம் வேல பாத்துட்ருந்தே இப்ப அந்த பழக்கத்த வி்ட்றக்கூடாது அப்டிங்கிறக்காக குழந்தைகளுக்கு வந்து குடு குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கு தனி பயிற்சி வந்து எடுத்து குடுத் துட்ருக்கே பள்ளி நேரம் முடிஞ்சு கொழந்தைகள் வரும் போது தா அவங்களுக்கு வந்து தனி பயிற்சி வகுப்புகள் வந்து குடுத்து அவ்ங்களுக்கு வழிகாட்டுதல் வகுப்புகள் வந்து நடத்தி தருவே தோழி
அஹ் சரிங் சரிங்க தோழி நானு முதுகலை முடித்துவிட் முதுகலை முடித்துவிட்டு வீட்டில் தா படித்து கொண்டிருத்தே
ஓ செரிங்க தோழி செரிங்க
அதுக்கு அப்பறம் எங்கள் வீட்டில் அருகில் உள்ள பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆறு மாதங்களாக ஒரு வேலை செய்தே
செரிங்க தோழி
அதுக்கு அப்பறம் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் காரணமாக வீட்டிலேயே இருக்க ஆரம்மித்துவிட்டேன் வீட்டில் உள்ள வேலையை பார்ப்பது ச சரியாகவே இருக்கிறது
ஓ செரிங்க தோழி வீட்ல இருந்தே நம்முடைய திறமைகள லை வாய்ப்பாருக்குன் நெறை யா வேலை வாய்ப்புகள் வந்து இருக்கு சிறு சிறு தொழில்கள் நெறையா இருக்கு அதனால நம்ம நம்ம வந்து பள்ளிக்கு போக முடியலையோ இது வந்து வருந்த வேண்டா நிச்சயமா அந்த காலமும் மீண்டும் வரு அப்ப வந்து நீங்க தொடர்ந்து பள்ளி வேலைக்கு போலா அது வரைக் கி நம்மளுடைய திறமைகள வந்து மேம்படுத்திக்கிட்டு வீட்ல இருந்து நம்மனால வந் மற்றவர்களுக்கு உபயோக் ப்றமா ஆஹ் நமக்கு தெரிந்து தொழில் வாய்ப்புகள் அல்லது தெரிந்த கலைகளை வந்து மத்தவங்களுக்கு கத்து குடுக்குறது ஒரு சிறப்பான வேலை வாய்ப்பு தா தோழி
சரியான சரியா சொ சொல்லுங்க தோழி
உம் அதனால எதுவு வருத்தம் உம் தொரந்து பேசுங்க இல்ல தொடர்ந்து பேசுங்க
இல்ல நானு வந்து இப்ப வந்து வீட்டில் உள்ள ஒரு சின்ன சின்ன கொழந்தைகளுக்கு பாடம் சொல்லி குடுத்துட்டுதான் இருக்கிறேன் இருந்தாலும் சொந்த வீடு இல்லாத காரணத்தினால் நம்மால் அதை தொடர்ந்து செய்ய முடியவில்லை
ஓ ஓ ஓ சரி சரிங்க தோழி அந்த மாரி சமயங்கள்ல வந்து ஏதாவது ஒரு குழந்தையினுடைய வீட்டில் ஆ அனுமதி கிடைத்தால் அங்க வந்து நீ ங்க வந்து தொடர்ந்து அந்த பாடங்கள வந்து எடுக்கறதுக்கு சொல்லி தரலா விரைவுல நீங்க நிச்சயமா சொந்த வீட்டுக்கு போவீங்க அதுக்கான காலம் நேரமு நிச்சயமா கடவுள் அமைத்து தருவாரு செரிங்க தோழி உங்களிடம் பேசியது மிக்க நன் றி அடுத் த உரையில் தொடர்வோம்
ம் நன்றி தோழி உங்களிடம் பேசியதில் மி மிக்க மகிழ்ச்சி
ஆ நன்றி வணக்கம்